ஹலோ
ஆ கேக்குதுங்களா வா ஆ நல்லாருக்றே
அ என்ன பண்ணிட்ருக்கீங்க
இப்பதா ஆஃபீஸ்க் வந்தே வந்து டிஃபன் சாப்ட்டு அப்டே அம்மாக் ஃபோன் பண்ணே ப்றோ நீங்க ஃபோன் பண்ணுங்க ஆஃபீஸ்ல இன்னொத்தரூ வள்ளிக்கு லீவு
ஆ ஆ ஆ
ஆ நாளைக்கு வர்ல நீங்க வந்துக்கோங்கன் சொல்லிட்டு
ம்
ச என்ன பசங்கனா பெரியவ வருவா நாளைக்கி
ம்
இதுக் முன்னாடே நா வர்ல அப்டி சொல்லிட்டு
சரிங்க செரிங்க என்ன சாப்ட்டீங்க
இட்லி சாம்பார்
நீங்களே செஞ்சீங்களா கடையில வாங்குனி
இல்ல இல்ல நானே தா செஞ்ச நைட்ல மட்டுதா இப்ப அது வாங்க வாங்குவே ம் காலையில மோஸ்ட்லி செஞ்சிருவே
செர் செர் செரி அம்மா எப்டி இருக்கறாங்க
ஆ நல்லா இருக்காங்க இப்பதாங்க கால் பண்ணாங்கா அவுங்களுக் இப்ப ஊருக்கு போய் வந்தது டயர்டா சரி ஊசி போட்டுட்டு வரே அப்டின் சொன்னாங்க செர் போயிட்டுவாம்மா
ம் ம் அம்மா நீங்க எல்லா ஒன்னா இருக்கீங்களா
இல்ல இல்ல அம்மாவு அப்பாவு தனியா சிவா ஹாஸ்பட்டல்லன இருக்காங்க
ஆ ஆ ஆ
நா வந்து இங்கே பொடியூர்ல இருக்கே
செரி செ செ
சொல்லயில்ல
ஆ சொல்லா சொல்ல அது சொல்லலா அது ஒண்ணு ப்ரச் சனா இல்ல ஆ அதுதா கோடி ஊர்ல இருக்கறாங்க இ நீங்களு ரே ரேவதி கூட அம்மா கூட இருக்காங்களா
இல்ல அவுளு தனியாதா இருக்கா ம் அது அது எறந்துட்டால அந்த தங்கச்சி தா அம்மா கூட இருந்தாங்க
அப்டிங்களா ம் ம் ஆனா அந்த முடிவு நல்ல மு டிவே கெடையாது எப்டி விட்டீங்கன்னு எனக்கு புரியல அது
அது தெரியில இப்ப வரைக்கு கூட நேத்து கூட உக்காந்து யோசனை பண்ணி நா கெடந்தே ரேவதியா போய் வீடு சேர்லையா அதுக்குள்ள அம்மா இப்டி ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க இப்டி பண்ணிட்டு இருக்கறா அப்பின்னு அவுங்கள அந்த செகண்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க
ஆ ஆ அ
அவுங்க எப்பவுமே ரேவதி கெளம்பு போது வெளிய கேட்டு வரைக்கி போயி அ ட ஆ வழி அமைச்சுட்டுதா வருவாங்குலா அன்னைக்கின் பாத் து எழவே முடியிலையா தூங்கினா இருந்து ம் போ அப்டின்னு சொல்லிட்டு அப்பாவு தூங்கின் இருக்குறாரு இவுங்க ஏன்னா அவுங்க நைட்டெல்லா முழச்சுட்டு இருந்தாங்க அவுளுக்கு கொச நைட்டெல்லா நைட் இருந்து முன்னாடி என்னன்ன இருந்தே ப்ரச்சன பண்ணிருந்தா நா என்ன பண்ணே நா போய் சமாதானோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்டே ஒரு வேள நானு அங்கியே தங்கி இருந்துருக்கணுமோ அதே நடன் இல்ல நா திருப்பத்தூர் கூட்டுன்னு வரதா இருந்தே அம்மா வந்து இல்ல ரேவத்தி வரா ஆ நீபோ நா பாத்துக்கறே அப்டின்ட்டாங்க
ம்
ஆ யோ நம்ம சாதாரண நம்ம பேசுறோ மன நமக்கே இவ்ளோ மன உளைச்சளு இருக்கா அவ ரொம்ப மன உளைச்சல்ல
இருக்கும்ப்பா இல்லன்னு சொல்ல நம்ம படிச்சிருக்கோ தைரியமான பிள்ளைங்க நம்ம ஆ ஹஸ்பண்ட் என்னா இன்னைக்கு வந்த ஒறவு தா ம் அப்பா அம்மா நம்மளுக்கு அப்போத்தல இருந்தே வளத்துருக்காங்க அவுங்களு க்காக வாழ்ந்திருக்கலா ஜாலியாந்த இருக்கலா எனக்கு தெரிஞ்சு அவுனுக்காக எனக்கு என்னன னா ஆதங்கோ அவன்ல்லா ஒன்னுத்துக்கு ஒதவாதவனுக்கு உயிர் விட்டாளேன்றதா கவலையா இருக்
எனக்கு அதேதா ஒரு ந அந்த பையன் னு ஒ அவ பெத்த பையனு அவ மேல பாசோ கட்டல இவனு பாசோ காட்டலன்றது கோசர போயிட்டாளே நாங்களே எவ்ளோ பாசோ வச்சிருந்தோ அத கொஞ்சோ கூட யோசிக்கலையே
எ கொழந்த எத்தன வர்ஷா அவன்ந்து
ஆமா இப்ப பத்தாவது எக்ஸா முடிச்சட்டு இருக்கா இப்பதா ரிசல்ட் வந்துச்சின் சொ ன்னாங்க
சரி அந்த பைய அப்பா கிட்டக்குதா இப்போ
அவன் அப்ப குழந்தையில இருந்தே அப்பா கிட்டதா இருக்கா இவ ஸ்கூலான் மட்ட்தான் ஆ அப்பே பிரிஞ்சு வந்ட்டா
ஆஹ்ஹ ஏன்ப்ப அப்பவே பிரிஞ்சு வாழ்ந்துட்டாங் நல்லா அரிஞ்சு வந்துட்டாங்க அவ்வளவுதான் அவளுக்கு உங்களுக்குாயச்சு என்ன ஒண்ணு கஷ்டம்னா பெத்த ள்ளையே நம்ம புரிஞ்சுக்கலேன்றது ந ரொம்ப வேத நழந்த
ஸ்கூலான் மட்டம்தான் போவா பய பார்த்துட்டு வருவா தாத்தி கூட்டட்டு போவா அப்பா கூட்டும்ப போவாரு என் பொண்ணு கூட்டிட்டு போவாங்க கொஞ்ச நேரம் பாப்பா அது கூட மனசுட்டு பேச மாட்டேு எங்க பொண்ணு தான் சொல்லுவா உங்க பைய கிட்ட தானே இருக்கிற ச சின்ன பேசு அமை இதன் உ ஒன்னு ஏன் உ்காண்டருக்க அப்படிய எல்லாம் கேட்பா அப்ப கூட அவ அவ ஏதோ ஒரு உலகத்துல தனியாவே இருந்துன்னு இருந்துட்டா இப்ப நான் இப்ப நாங்க நாலு பேரும் ஒன்னா இருக்கும் போது கூட
ம்
நாங்க பேசுறத மட்டும்தான் கேப்பா ஜெனரல்லா எதுவுமே பேச
பேச மாட்டாங்க அ அ அப்படியாப்பட்டவங்கள தான்ப்ப நம்ப முடியாது என்ன பண்ணுவாங்கன்னே சரியா பயமா இருக்கு அவங்ககிட்ட நம்ம வாய் விட்ட பேசிட்டு கத்திட்டு கூட நம்ம ஆழுந்தன்னு கூட கம்முனம் ஆயிடலா இவங்க அவங்க கமுக் க்கமா இருக்காங்க பாற அவங்க என்ன மைண்ட்ல என்னினைக்கிறாங்களோ அப்படின்னு நிறவேத்திருவாங்கோ மெதுவா
என் ஆ என் வீட்டுக்கு வந்தால போது கூட நா தனியா இருப்பே அவ்ளு தனியா உக்கான்னு எதுனா பேசுடினா என்ன க்கா பேசுறது ஒண்ணு இல்லக்கா அவ்வளவுதான் அதுக்கு மேல பேசவே மாட்டா
ம் ம்
நா அப்பா அம்மாக்கு அப்புற நா பா பாத்துக்கறே எங்க வீட்டுக்கார நா நல்லா பாத்துக்கோம் அப்படின்னு கூட சொன்னோம் இல்லையா வெளியே போ வேலைக்கு போய் புதுசு
அழகா எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு போயிருக்கலா ஆமா அதுதா சொன்னே வேலைக்கு போயிட்டு அழகா ரெண்டா கல்ம்ண்ண செட்ல் ஆயிருக் ஒண்ணு நல்லா வாழ்ந்திருக்கலா நா என்ன நினைச்சே இப்பதா பெருங்க இப்பதான் புரிஞ்சு வந்ருக்கு
இல்ல இல்ல அவ அப்பய அப்பய பிரிஞ்சு வந்தது அட அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கினா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுெல்லா அவ்ளலா தாங்க முடியல அததா ரொம்ப அப்ப ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்கா நம்
வாழ்ந்து என்ன டா ப்ரோஜனம்ன்ற இல்லப்பா ஒரு சிலருக்குல்லா கோப் படுவாங்க கல்யாண ஆயிட்டு ஒரு குழந்தைய பொறந்துச்சு அப்ப அவ நல்ல தான இருக்ரா நமளும் நல்லாக்கிற அ்ட்லீஸ்ட் அவளு ஒரு வாழ்கை அமைச்சு ப்ப இவங்க அப்போசல இருந்தே அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் புள்ளன்ற அந்த மைண்ட்லயே வாழ்ந்துட்டு இருக்கறாங்க அதனால அதுல இருந்து அவங்களால சீக்கிரம் வர முடியல அதுதான் பிரச்சனை
அது என்ன மன என்ன த்துக்கு அப்படி பண்ணானும் இ இந்த வரைக்குமே புரியாம
ம் ம்
ஆனா நறைய டைம் அந்த மாரி பண்ணிருக்கா அப்பப்போ நாங்க பா துஒரு டைம் பாய்சன் குடிச்சட்டா நானு அம்மாவு வந்து ஜிஹெச்ல தா உக்கான்னு மூணு நாள் இருந்தோ ஒரு டைம் என்ன எண்ணெய ஊத் தி கிரவுண்ட்ல எண்ணெ ஊத்திந்ட்டு கூட ரயில்வே கிளாஸ் ல படிச்சிருந்த பசங்க தா கூட்டுன்னு வந்து வீட்ல உட்டுப்போனாங்கன்னாங்க
அதுதா அப்ப அப்போத்த இருந்து அந்த வாழணுன்ற மைண்ட்ல இல்ல அவங்க எப்பனா எறந்துறணு செத்துறணு செத் தன்ற மைண்ட்ல இருக்கிறதுனால தா
சாமி கும்பட கும்ப கும்முடுவா இன்னன்னு கும்ட்டு சொல்டிறின்னு கேட்டா கூட சொல்ல மாட்டா இன்னாஸ் கும்ட்டே என்ன உன்க்கு அப்டின்னுவா உம் பொம் ஒரு எங்க வீட்டுகாரகிட்டல்லா நல்லா பேசுவா பேசுனும் அப் ஆ வீட்டுக்கு வந்துட்டா கூட சொல்மும்ஹ நல்லா தூக்க கண்ணல இருப்பா ஐயோ பேசி நோக்காந்தாருன்னா பசங்க கூட பேசிமம் எழுந்து வந்துதோக்கார்வா நீ போய் பட்றி அப்டின்னா இல்ல மாமா பேசுட்டு நா கேக்குறே அப்டின்னுங்வா நா அதுக்கே கூடு கூடயே வச்சுட்டு கூட இருக்கலாமேனு நெனச்சியிருந்த ஆனா இவுரு வந்து டைவர்ஸ் இல்லாம நீ வச்சிருந்தேனா நாளைக்கு அதுவே எனக்கொ ஒரு பிரச்சனையா வரு அவளுக்கு க்கு அது பிரச்சனை ஆவது அதுடின்ட்டு ஆ இவுரு பத்தா ஆ ஹ அவ வந்தா கலையில வந்சு சாய்ந்திரம் முட்ச்சுரு நீ இருந்தா வா கூட்டுட்டுவா இல்லட்னா தனியா இருந்தான்னா நா வீட்டுக்கு போவே முன்டிறது இல்ல
சூப்பர் சூப்பருங்க ஒங்க ஹஸ்பண்ட் சூப்பருங்க வெரிகுட்ங்க நெஜமாதா நல்லா ஜென்யுலா டந்துக்கறாருங்க
அப்டின்னு சொல்லி திட்டுவாரு நானா அவ்ளுக்கு சொல்லியு புரிய வைக்கவு முடியுல்ல ஆனா அவளுக்கு அவுங்க அம்மா வீட்டுல இருக் இருக்க முடியாதுதா எங் எங்கீட்டுக்கு வந்துருவா அது ஏய் நாவ்வ நெனைச்சாத அப்பாவது பென்ஷன் கூட உனக்கு அப்புறோ அப்பாக்கு அப்புறோம் ஆக்க அப்புறோ ஒனக்கொ எழுதித்தரேன்னு கொட அங்க ஒருத்தர் சொன்னாரு நீ ஏன் கவலப்பட்ற நீ சம்பாளிக்க சம்பாரிக்கலயினா கூட உனக்கு பென்ஷன் வரும் நீ உட்க்காந்துன்னு ராணி மாரி சாப்பலா ஆ ஆமா சின்னதா ருக்கும்போது ரெண்டு வயசு இருக்கும் போதே வந்ட்டா
அப்ப அத்தன வர்ஷோ விட்டு யாப்ப இப்போ அந்த இது பண்ணிட்டாங்க அவுங்க
அதெம் மைண்டு ரொம் மா டிஸ்ப்ரெஷன்ல இருந்தா நெறைய டாக்டுருகிட்ட கூட்டுட்டு போனோ வேலூரு காட்ஃபாடி சென்னை ஆ உ இது இமான்ஸ் பேங்களூரு ஒரு டாக்டுரு பாக் ல்ல ஒரு கோயிலு போ எல்லாமே இந்த சுடுகாட்டுல போய் மாந்திரிகமரி செய்வாங்களே அதெல்லா கூட செஞ்சாங்க அப்பா அம்மா இவ்வளவோ செலவு பண்ணாங்க அவ எப்டியாது மாறிட்டோ நல்லா ஆவுணு அடின்னு ஆனா ஒரு சிலர் அப்பா அம்மல்லா அப்டியே விட்டுப்பாங்க ஆனா எங்க அப்பா அம்மால்லா நாலு பொண்ணு நாலு விதவிதமா கஷ்டப்படுத்தனா கூட அதே அன்பு பாசத்தோடு பாத்துக்கறாங்க எங்களுக்கு அப்பா அம்மா கெடைச்சது கிஃப்ட்டு ஆனா அவ்ங்களுக்கு நாங்க ஒன்னு கிஃப்டு இல்ல ஆமா உ
அப்படி இல்லப்பா அவுங்கஒய் ரொம்ப நாளைக்கு ஒரு பத் அடுத்த வருஷோ அப்பா அம்மா கூட இருந்தாங்கொனு நெனச்சுக்கோ அந்த பிடிப்போ அந்த அண்டர்ஸா ண்டிகா வரல தான் அர்த்தோ இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவ புரிஞ்சிருந்தாங் னா ஓ நம்ப அவ்ங்க ஒர்ஸ் காலகட்டத்துல உணர்ந்துருப் பாங்க என்னதா புருஷ ஆனா என்ன பெண்களுக்கு பாருங்க ஒரு மனநிலை எப்டி மாறுது கல்யாணத்துக்கு பிறகு வந்து ஒரு அப் பா மான்றதே மறந்துறாங்க
ஆ
நம்மொ நம்ம அப்பா அம்மா அவுங்க இல்லைன்னா நம்ம இல்லன்ற ஒரு மைண்டே மந்துட்டு புருஷதா உலகொ குடிகாரனா இருக்கட்டு அவன் ஏமாத்தர நா இருக்கட்டு அடிக்கட்டு என்னன்னா பண்ணட்டு அவ மேலதா உயிரை வச்சு அது ஏனே எனக்கு புரியல அப்டி இருக்க கூடாது இப்ப ஒரு ஒரு மாரி அடிக்டடா இருக்க கூடாது ஒருத்தர் மேல அது எந்த உறவா இருக்கட்டு பிள்ளையா இருக்கட்டு ஒரு புருஷனா இருக்கட்டு எல்லாமே ஒரு லிமிட் தே எந்த உறமு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்தாங்னா அதுக்கான ரெஸ்பெக்ட் ஆன ரிலேஷன்ஷிப் வந்து என்னைக்குமே வந்து பெஸ்ட் சும்மா வந்து நீ அது சப் இப்ப ரெண்டு வருஷந்தா இன்னு வாழ்ந்திருப்பாங்கவுங் சொல்லுங்க என்ன வர அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்ருப்பாங்க சொல்லுங்க சப்போஸ் சண்ட கூட வந்துச்சு ஏ ஒரு மாமியார் வீட்ல வந்து ஒரு பொண்ண கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போ வாழ வெப்பாங்க வாழ வெக்க மாட்டாங்ளா
ம் அது அது மாமியாரு சரியில்லங்க மாமியார் ரொம்ப கெடுபடி நாத்தனார் சரியில்ல முக்காவாசி அவனு சரியில்ல ஆ முக்காவாசி அவனு சரியில்ல எ அ எல்லாமே அதட்டலு மெரட்லு வேல செஞ்சு டே இருக்கணு ரொட்டினா அப்டியெல்லா வந்து இங்க வேல செய்யாம வளத்துட்டு அங்க போய் வேல செய்யணுன்னு அது ஒரு டிப்ரெஷன்ல போய்ட்டா
ஆமா ஆமா ஆமா அப்டி க அப்டி நடக்கறதாம்ப்பா அது மாரி ம் சரித்தோழி ந நெக்ஸ்ட் கால்ல கண்டிப்பா கூப்படற உங்கள கட் பண்ணிக்கங்க ஆ நன்றிமா ம் அ
ம்